ஹலோ
வணக்கங்க
வணக்கம்ப்பா நல்லா இரு
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேப்பா
ஆ
சாப்பிட்டீங்களா உம் சாப்பிட்டோப்பா இப்பதா சாப்பிட்டோ தோசை பாசி பயிறு சாம்பார் செஞ்சிருந்தே
நல்லது நல்லது
நான் வந்து பசங்க குஸ்கா கேட்டாங்கப்பா
ஆ
அதனாலு சரி வாங்கி கொடுத்துட்டு அதே சாப்பிட்டு முடிச்சுட்டோ
ஓ
ம்
சரி சரி இப்பா வெளியே போயிருந்தீங்களா என்ன
அ கோயிலுக்கு போயிருந்தப்பா சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
ம்
பசங்களை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு
ம்
எ ஏ பெரிய பையனுக்கு நாளைக்கு வந்து காம்படிஷனு டிராயிங் காம்படிஷனு அதுக்கு ஒய்ட் சட் வாங்கிட்ட அப்ற நாளைக்கு ஸ்நாக்ஸ்கு செவ்வாழ அப்புற நாளைக்கு சமைக்கத்துக்கு கீரை வாங்கிட்டு வந்த ஆன அந்த கிற பேர் எனக்கு தெரியல ஓ நான் நினைக்கிறத தண்டிக்கீறேன்னு நினைக்கிறே
ம் ம்
அதா பா அப்டியே கொஞ்ச தண்டிக்கீறேன்னு நினைக்கிறே
ஓ நிறைய தண்டா இருக்குமா அது
அப் இப்போதா இருந்துச்சு
சரி சரிங்க பொரியீல் பண்ணுவீங்களா இல்ல கடைஞ்சிடுவீங்களா
கடையிலப்பா ஒரு மாரி கூட்டு மாரி வச்சு இ்டோம்னா அது பசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேப்பா
ம் சரி சரிப்பா அதுக்கு பருப்பு போட்டு செய்யணுமா
அ லைட்டா நிறைய இல்லாம கொஞ்சூண்டு
சரி சரிப்பா நான் இன்னும் கீரையில கூட்டு செஞ்சது கிடையாது பொரியல் பண்ணுவே இல்லைன்னா கடைஞ்சிடுவே குழம்பு மாதிரி பருப்பு போட்டு கடைவே
சரி சரி சரிப்பா ப்பா ஆனா டெய்லி என்னா சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதா இருக்குப்பா இன்னைக்கு என்ன செய் நாலைக்கு என செ நைட்டுகு என செய்யறது அத பண்றத இதா பண்துத
அதுவும் பசங்க ஸ்கூலு போகும்போது செய்யணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற செய்யணு இல்லன்னா சாப்ட்டல மாட்டாங்க மத்த நாள்லனா வீட்ல த்த நம்ப சாப்பட வெச்சிர்லாம்
ஆமாமா இல்லப்ப என் பசங்க கீர சாப்ட்டுருவாங்க ஒன்னு அது கீர விரும்பி சாப்ட்டுருவா பிரச்சனல்ல
ம் ம்
அ கீரனாலே விரும்பி சாப்பிடுவாங்க
ம் ம்
ஏ பெரிய பையே தா ம் நான்வெஜ்னா மின்ன நல்லா தா சாப்பிட்டுட்டு இருந்தா ஒரு தடவ அவுங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியாம மீன்ல முள்ளு கொடுத்துட்டாரு அப்பத்துலருந்து அவ கொஞ்சோ சாப்பிடவே ரொம்ப தயங்கறா
ஓ இன்னு எடுத்துட்டீங்களா இல்லையா அந்த முள்ளு
இல்ல இல்ல எடுத்துட்டோ சும்மா சிக்கிக்கிச்சு வந்துடுச்சு அவ்ளோதா
ம்
அதுலருந்து அந்த பையே வந்து நான்வெஜ் பக்கமே பெரிய ஈடுபாடு குடுக்க மாட்டேன்றப்பா
ஓஹோ பயோ வந்துட்டுருக்கு
அது முள்ளு குத்து குத்து குத்துன்னு
ஓ நாங்க அதுக்குதா முள்ளு இல்லாத ரொம்ப கம்மியா இருக்கற மீன் முள்ளு அந்த மாரி எடுத்தர்றோ அது ஒரு சில மீனல்லா ஸ்ட்ரென்த்தே இல்லேன்னு சொல்லுவாங்க கம்மியா முள் முள்ளு இருக்கறதுனால இருந்தாலு பசங்க அததான சாப்பர் ங்க முள்ளு கொஞ்சோ இருந்தாலே இவுங்களு சொல்றதில்ல
ஓ ஓ ஓ
நானே இப்போ கொழந்தைங்கேன்னு இல்லைப்பா நானு ஒரு மொற அப்பிடிதா சாப்ட்டுட்டு முள்ளு தொண்டையில மாட்டிட் ட்டு ஒரு வாரோ அவஸ்த்தப்பட்ட சும்மா எச்சில் முழுங்கும் போதுல்லா அது நடு தொண்டையில போய் மாட்டிக்கிச்சு எச்சில் முடங்கும் போதெல்லா குத்து அப்புறோ ஸ்கூல்ல போயிட்டு ஒரு மொற ரொம்ப அப்ப இது மாரி சாப்பிட முடியல எச்சில் முழுங்க முடியல ரொம்ப கஷ்டமாருக்கு தண்ணி குடிச்சுட்டே இர் ந்தாலு அது உள்ள போ உள்ளேயு ஒரு ல வெளியு போல ஆ அது ஒரு வாரோன்னு போகும்போது ரொம்ப அவஸ்த்தப்பட்டுட்டு இருந்துட்டே அப்புறோ அவுங்க சொன்னாங்க களி எடுத்துட்டு வந்து ஒரு மொற இத கொஞ்சோ பெருசா வெச்சு முழுங்குங்க போய்ட் டு அப்டின் சொல்லிட்டு அ அந்த ஒரு நாள் களி சாப்பிட்டங்க அது ஓரளவுக்கு செட் போயிடுச்சுள்ளோ
களி அப்புறோ இந்த வாழப்பழோ அப்புறோ இந்த அரிசி சாப்பாடு இருக்கில்லைங்ளா அதே உருண்ட புடிச்சு அது சாப்பிட்டா அது போயிடுன்னு சொல்லுவாங்கங்க
ஆமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கி சாப்ட்டு பாத்த அந்த சாதோ உருண்புடிச்சதா சாப்ட்டு பாத்த வாழப்பழோ சாப்ட்டே எல்லாமே சாப் டுட்டே களி சாப்பல்ல அது சாப்ட்டுமே எனக்கு அது கேக்கல இவுங்க ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு கரெக்டா அதுக்கு மேலதா இவுங்க இது குடுத்ததுமே எனக்கு செட்டாச்சு
ஆனா அஞ்சு நாள் ரொம்ப அவ்
ஆமாங்க ரொம்ப அது எப்பிடி சொ சொல்றது அ ஒரு தண்ணி குடிக் கிம்பலுங்கம் போது தண்ணி குடிக்கும் போது அந்த டைம்ல தா அங்க ரொம்ப வழி இருக்கும் மத்த டைம்ல பேசும்போது தெரியல
ஆ ஆ
அதுதா கொஞ்ச கஷ்டமா இருந்தது
ங்க டாக்டர போய் எப்போ எதுவு கன்சல்ட் பண்ண பாக்கலீங்களா இந்த மாரின்னு
இல்லங்க நா ரொம்பல்லா டாக்டர் கிட்ட போறது இல்லைங்க வீட்டுல எனக்கே ரொம்ப அதிகமா ஜொ றமோ ஏதோ இருந்தா கூட அதிகமா போறது இல்லைங்க
ம்
அந்த பழக்க இல்ல ஜொர இருந்தாலுமே ரெண்டு நாள் வீட்ல இருந்து பாப்பே அத மீறி அதிகமா வந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்
நல்ல விஷயதாங்க நா நானுமே வந்து அப்டிதாங்க ஒரு சளி புடிச்சிச்சோ அந்த மாரினா ஃபர்ஸ்ட்ட் நா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப் வங்க அப நண்டு சூப்பு
ஆ
இதல்லா நல்ல மீனு சுட சுட மீனுங்க
ஆ
எல்லா வாங்கி சாப்ட்டுட்டு அதுக்கப்புற ஒண்ணு கேக்லனா தாங்க தவர ஏன்னா நம்மளுக்கு ஃப ஃபீவரா இருந்தாலு சரி கோல்டா இருந்தாலு சரி நல்லா சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாரி நல்லா பெப்பர் போட்டு சாப்ட்டா கொஞ்ச கொஞ்ச கொஞ்சோண்டு ரிலீஃப் ஆன மாரி இருக்கு ஒரு ஃபீல் ஆகு
ஆமாங்க அது டாக்டர் என்னமோ சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்க ஸ்ட்ரென்தான ஐட்டம் எல்லா சாப்பிட கூடாது கஞ்சி மட்டு குடிங்க இல்லன்னா அதிகமாயிடு ஜொரொன்டுனு எனக்கு அதெல்லா கேக்குறது இல்லங்க நானு ஹாஸ்பி போய் ஊசி போட்டுட்டு வரும்போதே ஏதாது காரமா வாங்கி கூட எனக்கு இந்த மாரி நீங்க சொல்ற மாரிதா மீனோ சிக்கனோ இல்ல ஏதாது காரமா வாங்கி சாப்பிட்டுறணு
எனக்கு இதெல்லா சாப்ட்டு ஒன்னு கேக்கலனா மட்டுந்தா நா ஹாஸ்பிட்டல் போவ எனக்கு இந்த ஊசினாலே பயொங்க
எனக்கு மாத்திர பயங்க
மாத்திரை நாவுது எவ்வள நாளு குடிச்சுபங்க ஆனா ஊசி பய ஆனா ரெண்டுமே ஆப்ரேஷ தாங்க ஒரு வேள நா ஊசிக்கு அப்படி பயப்படாம இருந்து இந்தா ஆப்ரேஷன் பண்ணிருக்க மாட்டாங்களான்னு
அது உண்மதா
ம்
நா ஊசிக்கு பயப்படுறது இல்ல எத்தனை ஊசினாலும் போட்டுக்கற மாத்திர குடிக்கணுனாலே ஏன்னா ஒரு மாத்திரை இப்படி குடிச்சாலே உடனே வாமிட் பண்ணிடுவாங்க என்னமோ எனக்கு அந்த மாத்திர செட் ஆகறது இல்ல ஆனா எனக்கு ரெண்டுமே நார்மல் தாங்க ஆச்சு
நல்ல விஷயங்க
அது வரைக்கு பிரச்சன இல்ல அதுக்கப்புற தா நானு தனியா ஒரு ரெண்டு மூணு பாப்பா பொறந்த பின்னாடி மூணு வருஷ கழிச்சி தாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ண
ம் நா இன்னு பண்ணவே இல்லங்க
என்னங்க அது பண்ணினுங்க ஒடம்பு ஏன்னா நம்ம லேட்டாகி பண்ணும் போது நம்மளுக்கு இன்னொரு வேலை அதிகமா இருக்கிற மாரி ஆயிடு உடனே பண்ணிட்டோனா வேலையோட வேலையா முடிஞ்சிடு
கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது எனக்கு பசங்கள பாத்துக்க ஆள் இல்ல அது வேற படுத்து செஞ்சுட்டு படுத்துட்டோனா பசங்கல யார் பாத்துப்பா
இல்லைங்க நீங்க ஆபரேஷன்னு சொன்னீங்க இல்லையா அப்ப ஆப்ரேஷன் பண்ண போபதே கை ஐோட அது பண்ணிட்டு இருப்பாங்களே இரண்டாவது குழைக்கு
அதுதாங்க நாங்க கையெழுத்த எல்லா போட போயிட்டோங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணுங்க நாங்க இப்போ பண்ணமாட்டோ
ஒ
அதுதா எனக்கு ரெண்டு பேபிக்குமே பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சுங்க
ஆ இருக்கு ம்
வந்த மட்டும் நீங்கள் வெயிட் பண்ண அப்புற வாங்கன்ட்டாங்கங்க
ஓ
அதுக்கப்புற எங்கங்க போறது
இல்ங்க ஆனா அது நீங்க சீக்கிர பண்ணறதுனாலங்க இல்ன்னா உடம்பு ஒரு பக்கம் போட்றுமா இப்பயே நீங்க ஆப்ரேஷன் பண்ணிதா குழந்தை பெத்துக்கணுன்றதுனால உடம்பு போட்டுறு அதுக்கு மேல கேப் விட்டுட்டு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணாம இன்னு அதிகமா போகு
ஆமா உடம்பு போடுங்களாங்க
கண்டிப்பாங்க நம்ம போடுன்றது வந்து எப்படின்னா நம்ம அந்த டைம்ல நம்மள கவனிக்கிற ஆளுங்களை பொறுத்துங்க
ஆ
ஒரு சிலர் அம்மா வீட்டுல நல்லா உக்கற இடத்துலயே கை தட்டுக்கலுவாரதுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுத் ருவாங்க எழுப்பாம அந்த மாதிரி பாத்துக்கற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா உடம்பு போடுங்க ஒரு சிலர் மாமியார் வீட்டுல இருந்துட்டாங்கன்னா அவங்க எல்லா வேலையு நீயும் கொஞ்ச செய்யமா உடம்பு போடும் ஆப்ரேஷன் பண்ணாலு கொஞ்ச வேலை செய்யணு அப்படின்னு சொல்லி வேல வச்ச வச்சிருவாங்க அவங்களுக்கெல்லா போடுறது இல்லைங்க ஆனா ஆப்ரேஷன் பண்றவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க
யா நான் தான் செஞ்சேங்க எனக்கு இந்த ஸ்டேப்லர் ஸ்டிச்சஸ் மாதிரி தாங்க போட்டாங்க அதனால் எனக்கு பெருசா வழி இல்லைங்க
எல்லாருக்கு அப்படிதா இருக்கு ஆனா அது அப்ப தெரியுறது இல் நீங்க இப்போ எத்தனை வருஷ ஆகுதுங்க டெலிவரி ஆயி
ஆகுதுங்க ஏழு வரு அது
ரெண்டாவது டெலிவரி ஆக குடுங்களா ஒ
ரெண்டாவது டெலிவரியா என்ன ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷ
அது உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க ஒரு நாற்பது வயசு கிட்ட முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அது ஒரு கஷ்டம் தெரியுங்க உ்கார இல ரொம்ப நேரம் உட்கார முடியுதுங்களா ஒரு இடத்துல
தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலலா கஷ்டங்க
ஆ அதுதாங்க நம்ம பிரச்சினைய அதே மாதிரி நின்னுட்டு சாமான் கழுவ போது ஆஹ் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேல நம்மளால நிந்க முடியாது
ம்
அது அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு அதுல தாங்க காமக்குது
ம்
பசங்கள்லா தூங்கிட்டாங்களா
தூங்கிட்டாங்கங்க தூங்கிட்டாங்க ம் நாளைக்கு பையனுக் காம்ப்படீஷனு ஆ ஆமாங்க இப்ப என்விராய்ன்மெண்ட்டல் டே பத்தி தாங்க
சரிங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க
நமக்கா நன்றிங்க நன்றிங்க
சரிங்க வச்சுட்டுங்களா சரிங்க வச்சுடுங்க சரி